எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கோ நைட்டு என்ன ஆ சாப்ட்டாச்சு நீங்களும் சாப்ட்டாச்சா
ம் சாப்பிட்டாச்சுங்க இட்லி சாம்பார்
சூப்பர் நைட் எப்போதுமே இட்லி சாம்பார் தானா இட்லி தானா இல்ல தோச அ
ஆ தோச சாப்டுவோம் சாதம் இருந்தா சாதம் சாப்டுவோம் மேக்சிமம் இட்லி ம் சாதம் இருந்தா சாதம் சாப்டுவோம் மேக்சிமம் நைட்டுக்கு இட்லி ஊத்திறதுதான் நல்லது ஆயில் இல்லாத சா
ஓகே ஓகே ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் ம் ம்
இட்லி வந்து நல்ல ஃபுட் இல்லயா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆவியில வேக வைக்கிறதுல்ல
ஆ ஒரு வயசு கொழந்தையில இருந்து நம்ம பால் ஊத்தி இட்லி ஊட்னோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
நல்லா சத்துமே அதுல அடங்கிருக்கு
ஆ கண்டிப்பா மேம் கண்டிப்பா என் பேபிக்கெல்லா உடம்பு சரி சரியிலன்னா மோஸ்ட்லி இந்த தோச அதெல்லா குடுக்க மாட்ட ஆ இட்லி இடியாப்போ அதாவது ஆவியில வேக வைக்கிற ஐட்டம் மட்டும் தான் குடுப்ப ஒரு நிமிஷம் ஏ கொழந்த அழுகுது ஆ இல்ல இல்ல ஒன்னு பிரச்சன இல்ல ஆ சொல்லுங்க
அழுகுதுன்னா அப்டி யார் பாப்பா நீங்கதான பா பாக்குணு
ம் ம் நாந்தா நாந்தா மேம்
பா பிள்ளக்
நாந்தா மேம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங் ஆ ஹலோ
ஆ சொல்லுங்கப்பா கேக்குதுப்பா ம் பாப்பா கூட பாருங்க அ பாப்பாக்கு என்ன ஊட்டி விட்டீங்க சாப்பாடு
தம்பிக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து சாதமு குடுப்பே இட்லி தோச எதா இருந்தாலு குடுப்பே நைட் ஆ இதுதா குடுப்பே அப்டின்தா இல்ல எதா இருந்தாலு குடுப்பே
சேரி சேரி சேரி அதா நல்லது எதுனாலு சாப்பிட்டுக்குணு
ஆ கண்டிப்பா மேம் இப்ப சாதோ இருந்தாலு அவனுக்கு அ சாதோ இருந்தாலு இப்ப அவனுக்கு நா குடுத்துருவே இப்ப இட்லியா இருந்தாலு குடுத்துருவே தோசையா இருந்தாலு குடுப்பே
வெளியில போனா நமக்கு வந்து எதுனாலு குடுத்து பழக்கிறனு பழக்கிட்டோனா நா எது வேணாலு வெளியில்ல போனா இல்லையினா இதுதா சாப் சாப்டுவாங்க அதா சாப்டுவாங்க நம்ம உக்காந்து அதவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குனு
கண்டிப்பா நா இவ்ளோ நாள் வரைக்கு அப்டி ரெடி பண்ணிதா அவனுக்கு அவனுக்குணு மெனக்கட்டு குக்கர்ல கொஞ்சமா ஆ தனியா சமைச்சிறது காலையில நம்ம எல்லா த்துக்கு ஒண்ணு செஞ்சா அவனுக்கு மட்டு தனியா அவள் இந்த மாதிரி எதாவுது அவனுக்கு மட்டு கொஞ்சமா எதாவுது செய்றது இந்த மாதிரிதா வந்து அவனுக்கு கோதுமை இப்பதா வந்து டாக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா கொழந்தைங்களுக்கு தனியா எதுவு பிப்பேர் பண்ணி குடுக்கறத விட நம்ம என்ன ஃபுட் சாப்பிறமோ அதையே அதுங்களுக்கு குடுத்து பழக்குணு அப்டின்னுதா சொல்லுவாங்க ஒரு ஒன்ற வயசு க்கு மேல பாத்தீங்கன்னா
கேக்குதா ஆ அப்பெப்ப க கட் ஆயிடுச்சு அதா கேட் இல்லினா கட்டாது ம் சேரி
நா என்ன சாப்பிடுறமோ அதையே குடுத்து இது பண்ணுவோ இப்பதா இதுக்கு முன்னாடி வரைக்கு அவனுக்குன்னு தனியா ஸ்பெஷலா எதாவுது செய்வோ இப்ப வந்து நாங்க என்ன சமைக்கிறோமோ அதை குடுத்துறது
ஆம் மேம் அதா அதா நல்லது நம்ம என்ன செய்றோமோ அதையே குடுத்து பழக்கிறு அது கொழ அது கொழந்தைங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம இப்போ அ ச சாம்பார் ரசம் மோர் அப்டி கொஞ்சோ கொஞ்சமா பூட்டி பழக்கி விடுங்க அப்டின்னு சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அதாவுது நம்ம என்ன ஒரு ஒரு வயசு வரைக் குமே அதுகளுக்கு வந்து பக்குவோ பண்ணி குடுக்கணு நம்ம
அதுகளுக்கு இந்த ராகி அது இது ஒரு வயசுக்கு மேல பேரண்ட்ஸ் என்ன சாப்பிறாங்களோ அதைதா குடுத்து பழக்குங்கனு டாக்டர்
ஆ எல்லாமே எல்லா குடுத்து பழக்கிடுங்க அப்டின்னு சொல்றாங்க ம்
சோ அதனால இது வரைக்குமே அவனுக்கு எதாவுது தனியா குக்கர்ல செஞ்சுக்கிட்டு அப்டித்தா பண்ணுவே இப் இப்பதா கொஞ்சோ ஒரு ஒன் ஆர் டூ வீக் தா வந்து நா என்ன செய்றனோ சமைக் கிறனோ அத கொஞ்சொ கொஞ்ச பெசஞ்சு ஊட்டி விட்றது அந்த மா ரி பழக்குறே மத்தபடி நைட்ல டிஃபன் தா அ ப்புடின்லா இல்ல என்ன இருக்கோ இப்ப சாத இருன்ச்சுனாலு சாத குடுத்துருவே மாவு இருந்ச்சு அப்டின்னா ஒரு இட்லியோ இல்ல ஊத்தப்பம் மாதிரி ஆயில் ரொம்ப சேக்காம லைட்டா ஒரு ஃபியூ டிராப்ஸ் போட்டு ஆ ஆ குடுத்துருவே சோ அந்த மாதிரிமா நைட்டு என்னங்கமா
ஹார்லிக்ஸ் இதெல்லா நா குடுக்கல குடுத்து பழக்கல குடுத்துட்டீங்ளா ஹார்
ஹார்லெக்ஸு ஆ ஹார்லிக்ஸா குடுக்கற்த விட ஹார்லிக்ஸா குடுக்குற இல்லெல்ல ஹார்லிக்ஸா குடுக்கறத விட வெறு ப சும்பாலோ இல்ல பால் நல்லா காச்சி அத நைட்டு குடுக்க வச்சுட் படுக்குறதே என்னய பொறுத்தளவு பெஸ்ட்டு அந்த ஹார்லிக்ஸு ஹார்லிக்ஸு இல்ல பே அந்த ஜூனியர்ஹார்லிக்ஸோ இல்ல நமக் குடுக்குற அந்த நம்ம சாப்புட்ற பெரியவ்ங்க சா ப்புற ஹார்லிக்ஸோ அது எதுலயுமே பாத்தீங்கனா சத்துன்னு பாத்தா பெருசா ஒன்னு கெடயாது ஜீனியு மைதாவுந் தா மோஸ்ட்லி இருக்கு ஆ வேஸ்ட்டு தா அ ஜீனிதா
பதுலப்பாரு ஆ ஆன செரிங்க இப்ப ராகி இப் வந்து நல்லா மாவு மாரிப் பெசஞ்சு கொழந்தைகளுக் குடுக்குறாங்க அந்த மாரி குடுக்கலா அப்பறொ நெறைய தே செ சிறுதானியங்கள்லா காட்டி மாவு மாரி மிக்ஸ் பண்ணி அத எடைல ஒரு பதினோரு மணி போல மா சுடு தண்ணில போட்டுப் பெசஞ்சு ஊட்
ஆ அந்த மில்லெட்ஸ் மாரி அந்த தானிய வகைகள் அதல்லா எவ்ளோ வேணாலு எவ்ளோ வேணாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கலா மேம் அவ் அதாவது அதல்லா வ வந்து வாங்கி நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்ணி குடுத்தா ரொம்ப நல்லது கடைல வாங்க
நம் நம்ம தா ப்ரிப்பேர் பண்ணுன் சொல்றே நம்மளே அர ச்சு கொஞ்ச லைட்டா அது அவுங்களுக் புடுச்ச மாரி ஜீனியோ இல்ல சக்கரையோ போட்டு சுடுதண்ல பெசஞ்சு நம்ம ஒரு பதினோரு மணிக்குள்ள ஊட்டி விட்டோம்னா அது ஒரு நல்ல சத்து அவுங்களுக்கு
கண்டிப்பா ஏன்னா கடைல வாங்குற எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிசர்வே ட்டிவ்ஸ்தா அதுல வந்து எதுவு சத்துல்லா இந்தப்ப நம்ம சாப்புர்ற ஹார்லிக்ஸு பூஸ் ட்டுனே சொல்றமே அதுலல்லா ஒன்னும் பெருசா அது சும்மா ஜஸ் ட்டு ஃபிளேவர்க்காக தா நம்ம குடிக்கிறோமே தவிர அதுல சத்து தெம்பு எதுவ்மே இல்ல ஜீனிதா இருக்கா ஷுகர் தா இருக்கு ஆ சோ அதுனால என்ன ஆமா சோ அதனால என்னைய பொறுத்தளவு கொழந்தைங்களுக்கு காஃபி டீ ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த எதுவ்மே வேஸ்ட்டு தா எதுமே குடுக்க கூடாது பால் நல்லா பாலு அதுல நாட்டு சக்கரையோ இல்ல பனங்கற்கண்டோ போட்டு ஆத்தி குடுத்தா அது ஹெல்தி
ஆனா நல்லது
அது போது‌ அவனுக்கு மோஸ்லி பாத்தீங்கனா‌ நா ஆனா அப்டி பாத்து பாத்து செஞ்சு எம் புள்ள ஒன்னு கொழு கொழுன்லா இரு க்காது இப்டி எலும்பு தோலுமா ஒல்லியா தா இருப்பா
அந்த புள்ளைங்க ஸ்ரென்த்தா இருக்குங்க குண்டா இருக்கது கூட சத்தா இருக்காதுக ஒல்லியா இருக்க புள்ளைங்களா ஸ்ட்ரென்த் போன் ஸ்ட்ரென்திருக்கு போனா தா நம்ம
ஆமா போன் ஸ்ட்ரென்துன்னு சொல்லுவோ ஆனா ஏபுல்ல பாத்தீங்கன்னா வெயிட்டு கம்மியாதா இருப்பா இந்த ஏஜ்ல பத்து கிலோ இருக்கும்னா எட்டு கிலோதா இருக்கா அது தேரவே மாட்டேங்கிறா
நல்லது தா அப்படி இருக்குருது ரொம்ப வெயிட்டு போட்டாலு நமக்கு நல்லா இருக்க
ஆ நல்லா இருக்காது இருந்தாலு இந்த ஏஜக்கு இவ்வளோ வெயிடுன்னு இருக்கு இப்ப ஒன்றரை வயசுக்குன்னா ஒரு பத்து கிலோ இருக்கு ன்றது பேசிக்கான வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு இருந்ததா அது பேசிக்கு அத விட கம்மியாதா ரெண்டு கிலோ கம்மியாதா ஏப்புல்ல ரெண்டு கிலோ கம்மியாதா எ புள்ள இருக்கு பத்து கிலோ இந்த ஏஜ்ல இருக்கணு பாத்தா எட்டு கிளோதா இருக்கா சோ அந்த மாதிரி ஆ சிக்கனு ஆ சிக்கனு மட்டன் எல்லா எடுத்தா ரெண்டு பீஸ் எடுத்து தனியா சூப் வப்பே அவனுக்கு கொஞ்சமா
செரி செரி செரி ஆ அதா குடுத்தன நா குடுக்கலா ம்
சின்ன குக்கர்ல அவனுக்குன்னு ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு ஒரப்பில்லாம அவனுக்கு சூப் மாரி வச்சு தனியா எடுத்து குடுத்து சாப் சாப்பாட்டுல பெசஞ்சு ஊட்டி விடுவே ஆ ஊட்டுவே ஆமா ஆ ஃபிஷ்ஷு சாப்பிடுவா ஆ ஃபிஷ்ஷு சாப்பிடுவா ஃபிஷ்ஷூ அந்த ஃபளெஷ்ஷ மட்டு எடுத்துட்டு சாதத்துல பெசஞ்சு குடுத்தா சாப்பிடுவா குடுப்பே எல்லாமே ஓரளவு சே ஆ
சேத்துக்குடு நல்லதுதா
அ எல்லாமே ஒரளவு சேத்துக்கிட்டே ஆனாலு வெயிட் கெய்னே ஆக மாட்டேங்குது வளர வளர வெயிட் போட மாட்டேங்கிறாங்க
அவங்க வந்து அப்பா அம்மா சின்ன பிள்ளைங்கள எப்படி இது அந்த மாரி கூட இருக்கலா ஹலோ
கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஆ கேக்குது மேம் கேக்குது
பேரண்ட்ஸ் இருக்க மாரி கூட இருப்பாங்க
ஆமா ஆமா எ வீட்டுக்காரு சைடு எல்லா பாத்தீங்கன்னா அ நாலு எ வீட்டுக்காரோட நாலு பசங்க ஒரு பொண்ணு அஞ்சு பேரு நாலு பசங்களு பாத்தீங்கன்னா ஒரே ஹைட் அண்ட் வெயிட்டா ஒரே மாரி இருப்பாங்க ரொம்ப வெயிட்டா குண்டா அப்படிலா இருக்க மாட்டாங்க ஒல்லி போல ஆ பாடிக்கு ஏத்த வெயிட் ஹைட் பயங்கர ஹைட் நாலு பேருமே ஒரே மாரி ஹைட்டு வெயிட்டு
அது மாரி இந்த கொழந்தைங்க இருக்கு அவங்க அப்பா மாதிரி போக போக சரியிடுவாங்க
ஆமா சில பேர் வந்து ஜீனு ஜீன் ஜீன்னாலே இப்படி இருக்குன்னு சொல்றாங்க பட் பாப்போ அதுக ரெண்டாவது வளர வளர கொழந்தைங்களுக்கு அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது இல்ல ஓட ஓடியார அது ஏதாவது ஓடிட்டே வெளாயிண்டுட்டே இருக்காங்கல்ல
நறையா ஃப்ரூட்ஸ் எல்லா குடுங்க நறையா ஃரூட்ஸ் எல்லா
ஆ ஃப்ரூட்ஸ்சு ஆப்பிள் சாப்பிடுவா அ கிரீன் கிரேப்ஸ்சு கிரீன் கிரேப்ஸ்சு சாப்பிடுவான்
கிரீன்ன விட பிளேக் நல்லது உம்
அ ஆமா பிளாக் நல்லது அதுல சீடு இருக்கும்ல்ல அதனால நா வந்து அந்த அது
மாரி போட்டு அத சீட்ல்லா எடுத்துட்டு அப்படி வடிக்கட்டி குடுக்கலா
ஆடா இவனுக்குன்னா மாதுளம்பழோ ஆப்பிள் எல்லா வாங்கி வெச்சு அதே மாரி ரெட் பன்னான செவ்வாழ பழோ சாப்பிடுவா மாதுளம் பழத்த உதுத்து உதுத்து அதை ஜூஸ் போட்டு மெனக்கட்டு அந்த பாட்டில் அடைச்சு குடுத்தா அது குடிக்க மாட்டா ஜூஸ் எந் இந்த அதே மாரி ஆரஞ்சு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு சாத்துக்குடி ஜூஸ் போட்டு அதெல்லா சாப்புட மாட்டேங்கிறா மெனக்கட்டு உக்காந்து ஜூஸ் போட்டு அத வடுச்சு அதுல ஊத்தி குடுத்தா குடிக்க மாட்டா ம்ச் அ அதெல்லா அதெல்லா குடிக்க மாட்டா அதா ஏப்பிள் சாப்பட ப்டுவா ஏப்பிளே எப்புடி சேத்துக்குவேனா ஏப்பிள வந்து ஸ்டீம் வேக வெச்சுட்டு அத அப்டியே அரச்சு குடுப்ப ஆ ஆனா இப்போ ஆனா இப்ப ஒன்ற வயிசு ஆயிருச்சு அதுகல்லா பா பல்லுல கடுச்சு சாப் டாதா அதுக்குளுக்கு தெம்பு சோ அதனால நா கட் பண்ணி குடுத்தா சாப்புட மாட் டா இந்த மாரி வேக வெச்சு குடுக்கறது
ஆ ஒரு தம்பிக் வந்து இன்னு சாஃப்ட்டாவே சாப்டு பழகிட்டா கொஞ்சோ ஹாடா இருந்தா சாப்புட மாட்டேன்றா இந்த ஜூஸ் இதெல்லா கொஞ்சோ நமக்கு இதா இருக்கு அதுனால சாப்புட மாட்டேன்டா வாழப்பழோ ஏப்பிள் எல்லா கொஞ்சோ சாஃப்டா இருக்குல்ல அதனால சாப்புறான் நெனைக்கிற ம்
ஏப்பிளுமே வந்து இப்பதா வந்து கட் பண்ணி கைல குடுத்தா அவே கொஞ்சோ அப்டி கடுச்சு சாப்புடுது இதுக்கு முன்னாடி சாப்புடாது நா என்ன பண்ணுவே அந்த மாரி வேக வெச்சு அரச்சு குடுப்பே அப்டி இல்ல அப்டின்னா அவள் இந்த மாதிரி அவள்ளாஸ் செய்வாளோ செவப்பவுல் அ வெள்ள அவள் அதுல வந்து அத ஒரு அஞ்சு நிம்ஷோ ஊற வெச்சுட்டு அத போட்டு ஆ தண்ணி ஊத்தி லைட்டா கிண்டிட்டே இருப்ப அது கூட ஆ என்ன ஃப்ரூட் இருக்கோ சேத்துக்கலா ஆப்பிள் சேத்துக்கலா பனானா சேத்துக்கலா இல்ல பேருச்சம்பழோ ஆஹ் பேருச்சம்பழோ ரெண்டு பாதாம் முந்திரி அந்த மாரி கூட சேத்துக்கலா சோ அந்த மாதிரி ஆப்பிள துருவி ம் ஆ ஆப்பிள சீ வெச்சுட்டு அதுல போட்டு கிண்டி எப்டியு அது எல்லா ஒன்னா கலந்துரு மிக்சில ஒரு ஓட் ஓட்டு ஓட்டிட்டு ஊட்டி உடுவ சோ அந்தம்
ஆ அதுவு நல்லாஸ் ஸ்ரென்த் சத்து தா அவங்களுக்கு எனர்ஜி கெடைக்குல்ல இப்ப வேர்ச்சம்பழோ அதெல்லா சேக்கும் போது
ஆமா ஆனாலு வந்து அவங்க வந்து ஸ்மூதியா சாப்புடுறத விட இப்ப கடுச்சு சாப்புடுறதாஸ்
நல்லது
அ பொதுவாவே வந்து அ நம்மளையுமே டாக்டரே சொல்லுவாங்கள்ல ஃப்ரூட்ஸ வந்து ஆ
கடுச்சா சாப்புடனுன் சொல்லுவாங்க
கடிச்சு மெண்டு சாப்புடணு ஃப்ரூட்ஸ வந்து மெண்டு நம்ம பல்லால மெண்டு சாப்புடணு அப்பதா அது உள்ள ஃபுல் நியூட்ரிஷனு நமக்கு கெடைக் க்கு ம்ச் கெடைக்கு ஏ ஆ நமக்கு வந்தும் ஆ கண்டிப்பா நமக்கு வந்து மோஷன் புராபுளமு எல்லாமே கிளியர் ஆகு கான்ஸ்டிபேஷன் ஆ கிளியர் ஆகு கடுச்சு சாப்புடறப்போ மெண்டு சாப்
பழங்கள சாப்படம் போது ம் ஜூஸா மேக்சிமம் ஜூஸா குடிய
அ ஜூஸா குடிக்கிறதுல ஒண்ணு இல்ல அது வேஸ்டுன்தா சொல்லுவாங்க என்ன நா தம்பி வயித்துல இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல எனக்கு டாக்டராதா சொன்னாங்க நீங்க வந்து மெண்டு பா ஃப்ரூட்ஸ்ஸ வந்து மெண்டு கடுச்சு சாப்டாதா மோஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு நல்லாருக்கு உங்களுக்கு வந்து அந்த அதோட சத்து நியூட்ரிஷனு உங்களுக்கு அப்டியே கெடைக்கு நீங்க ஜூஸ் அடுச்சு குடுத்தீங்க ங்கன்னா அதுல ஒண்ணுமே இல்ல ஆனா நம்ம என்ன பண்ணுவோ அத கடுச்சு மெண்டு சாப்புட ஒருஸ் சோம்பேரி இப்ப நானுமே சேரி ஏப்பிள ஒரு ஜூஸு ஆ பொமகிரானேட்ட உதுது அத ஒரு ஜூசு அப்படிதா இப்பண இன்னை கூட அப்படிதா உம்
நான பழமாவே சாப்பிட்டு ஜூஸே சாப்பிட மாட்டோ ஆ